ஆ கேக்குது ஆனாலு இதுலென்ன இப்பொழுது நீ பேசி முடிச்சு வெச்ச பிறகு ஆ உங்களுடைய டாஸ்க்கு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணுன அட்லீஸ்ட்
இல்ல அத பத்தி இதுல பேச வேண்டா புரிஞ்சுக்கோங்க அ அ அ ஏன்னா எத சம்பந்தப்பட்ட எ இதுலியுமே வந்து நம்ம அத பத்தி பேச இங்கே மட்டும் இல்ல எல்லா பக்கமும் அதுதா நீங்க படிச்சு பாத்திருந்தேனா தெரியு
ம் நா படிக்கில அதனால
இல்ல இல்ல இல்ல இல்ல அத பத்தி இல்ல நம்ம இல்ல இல்ல புரிது புரிது அத அத அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டா ஏன்னா இது வந்து இது வந்து சரிபாக்கப்பட்டு பின்னாடி எதுவு ஏதாவது சவுண்டோ எதுவுமே இல்லன்னா அவுங்க இது பண்ணுவாங்க அவ்ளோதா நம்மளோட அன்றாட வாழ் என்னவோ அததுதா நம்ம இது பண்றோ இப்ப எப்டி நீங்க கல்லூரி நண்பர்கள் எல்லா சந்திச்சதெல்லா உண்டா காலஜ் பிரரெண்டஸ் எல்லா பாக்கறது உண்டா
ஆ அவங்கள எல்லா வந்து நா பாப்ப அதாவது பாப்பன்னா நா வந்து வேற ஒரு ஊர்ல இருக் க அவங்கள எல்லா விட் டு பிரிஞ்சு வந்
இன்னிக்கு நம்ம தோழியில ஒருத்திக்கு பொறந்தனாலு
ம் இ இன்னிக்கு வந்து யாருக்கு பிறந்தநாளு
பேரு பெயர்கள் வந்து நம்ம எதுவு சொல்லிக்க வேண்டா ஆனா அ உங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தோழிதா நா பாத்த இன்ஸ்டாகிராம்ல அவளுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த மே எட்டு வந்து அவளுக்கு பொறந்த நாள் நாளைக்கி ஏன்னா ஆம்மாம்மா நாளைக்கு வந்து என்ன எனக்கு எனக்கு ஒருத்தவ வந்து சொல்லுவா நம்ம கூடயே இருப்பானே அவ வந்து சொல்லிட்டே இருப்பா இந்த மாரி அவளுக்கு வந்து இத்தனாந்தேதி இவளுக்கு இத்தனாந் தேதினு நானு வருஷோ வருஷோ நெனைப்பே எங்க இருந்தா எங்க இருந்தாலும் சரி நல்லா இருந்துட்டு போட்டு அப்படி நீங்க கூட நீ கூட சொன்னில ஒரு மூணு பேரு சேந்து ஏதோ சமைக்கற மாரி வீடியோல்லா எடுத்து த்து போட்டாங்க அப்டின்னு அதுல ஒருத்திக்கு வந்து பொறந்த நாள் நாளைக்கு ஆஹ அதனால அப் அ இப்ப வந்து அவ அப்டின்னு சொல்லிட்ருந்தா இன்னிக்கு நான் என்னன்னே நினைக்கல திடீர்னு பாத்தீனா இன்னிக்கு எனக்கு போன் வருது மதியானோ போன் வந்து நா நெனைக்வே ஒரு மிஸ்டு கால் இருந்துச்சு திரும்ப நா கூப்ட்டன்னா நா இங்கதா இருக்கே இந்த மாதரி நா இந்த ஊர்ல இருக்கே இப்டி வந்துட்டுருக்க நீ எங்க இருக் க்க நா எங்க இருப்ப வீட்டுலதா இருப்ப நானு நா எங்க வேற எங்கப் போ முடியு எனக்கு என்ன வேற எடோ இருக்கு அப்டின்னா செரி நீ வா எங்க வீட்டுக்கு வறியா அப்டின்னா செரி உங்க வீட்டுக்குதான நா வர உங்க அம்மாட்ட சொல்லு சொல்லி எனக்கு விருந்தாக்கி வைக்க சொல்லு நா வர வந்து சாப் புட்டு வர ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின இல்ல இல்ல என் கொழந்த சித்திய கேக்குது சித்தி எங்கப்பா சித்தி எங்கப்பான்னு கேக்குதா அய் இல்ல இல்லல்ல அதுதா அதுதா அதுதான் தெரியல பெரியமாவா சித்தியா நாதா சொன்னே இல்ல இல்ல அத்தைனு சொல்லு அத்தைக்கு வீட்ல வேல இருக்குப்பா அத்தைக்கு மாமாவுக்கு இன்னு கல்யாணஞ் செய்யணு வீட்ல வேல இருக்கு பல வேல இருக்கு அப்ப அப்படின்னு சொ ஒண்ணு அதுதா சொல்லுவா இல்ல நா அதுதா சொன்னே அப்ப வந்து நான் கேட்டே அப்டினதுக்கு ஓ அப்ப அத்த தானா அப்டின் கேட்டே ஆமா அத் த்த தா அப்புடின்னே செரி நா இதுக்கு மேல பேசுறக்கு ஒண்ணு இல்ல என்னைய நீ வந்து ஏ மூடு டென்ஷன் பண்ணி விட்டுட்ட அப்டினா செரி பண்ணு ப்ரச் ப்ரச்சனை இல்ல அத்தை வீட்டுக்கு வர சொல்லுங்க புள்ளைய நா நல்லா பாத்துக்குறே ஒரு ப்ரச்சன இல்ல தனியாவே கூட்டிகிட்டு வாங்க ஆ அதுதா அதுதா நா அப்புடித்தா சொன்னே இல்ல நா என்ன சொன்னே ஒன்னும் கவலப்படாதீங்க இந்த மாரி அண்ணியையு கூட்டிகிட்டு வாங்க என்னது அண்ணியா நீ மொதல்ல வை போன அப்டினான்னா அதா சொன்னே ஆமா அண்ணியும் கூட்டிட்டு வாங்க அண்ணி எப்டின்னா வேலைக்கு போறாங்களா என்னன்னு பாவோ அண்ணியே ஏ வேலைக்கு அனுப்புறீங்க இல்ல எங்களுக்கு பல கஷ்டோந்தா உங்களுக்கு என்னப்பா ஃபேங்க்ல வேல பாக்குறீங்க எங்களுக்காது சொல்லலா அப்புன்னா பேங்க்ல வேல பாத்தா என்ன எல்லா செலவு நா இன்னைக்கு வரைக்கு கொழந்த பெறந்த வரைக்கு நான்தா பாக்குறே எல்லா செலவு
அ ம் நீங்கள் தானே வேணுமென்று கட்டு நீங்க நீங்கள் தானே அன்று அத்தனை உதவிகளையும் செய்தவங்களையு நகைகள் போட்டவர்களையு விட்டு விட்டுட்டு அவர்களை வந்து அநியாயமாக பேசி விட்டு இப்ப வந்து குத்துதே கொடையுதேன்னு சொன்னா
இப்ப வந்து என்னன்னா அப்போவு வந்து ஏ பொண்டாட்டி வந்து ரொம்ப நல்லவ இப் இப்பவும் வந்து அதல்லா ஒண்ணு இல்லயே ஏ மச்சானுக்கு தான செஞ்சே அப் அப்ப ஏ நீ சொல்றன்னே நீ சொல்லாத நீ தான செஞ்
செய்றேன்னா உன்னுடைய குழந்தைக்கு தான நீ
இல்லல்ல அதுதா நான்தா எதுவுமே சொல்லல அப்பறோ அம்மா எங்கேன் னு அம்மா வேலைக்கு போயிட்ருக்காங்க அப்டின்னா அப்பறோ வேற எதுவும் பேசல அப்பறோ நா வந்துட்டு கேட்டே இந்த மாரி என்ன அவளுக்கு கொழந்த பொறந்துருச்சா இன்னொருத்திக்கு ஒருத்தி இருக்காலா அவளுக் கேட்டே இல்ல இல்ல இன்னு பொறக்கல அப்டின்னா சேரி நீ வந்தீன்னா சொல்லு கோயம்புத்தூர் வந்தா சொல்லு நா வரே நா வந்து பாத்துட்டு வரே அப்புடின்னா நிச்சியோ நா கண்டிப்பா சொல்றே நீ கவலையேப்படாத நா கல்யாண பத்திரிகையோட வந்து சொல்றே அப்புடின்னே அதுக்கப்பறோ நீயே முரண்படாமயே தான் பேசுவியா எப்பையுமே நீ எல்லா இன்னு மாறவே இல்ல அப்புடின்னா நா சொன்னே எப்
நீங்க முடிந்து போன காதல் கதைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுடுங்க இனிமேல்ஸ்
இல்லேல்ல முடிந்து போன காதல் கதை இல்ல நா வந்து நாம ஒன்னு தப் தப்பா எதுவு சொல்லல்ல நா ஒரே வார்த்த தா சொன்னே ஒண்ணு ப்ரச்சனை இல்ல என்னைக் கினாலு இந்த ஊர்ல அந்த புள்ளைக்கு அத்தன்னு ஒருத்தி இருக்கா மாமான்னு ஒருத்தர் கத்தார்ல இருக்காரு அப்புடி நா வந்து சொன்னே நீ எங்க இங்கதா வீடு பாக்குறேன்னு என்ன வீடு பாத்தியா என்ன அப்புடின்னா நீ தா வந்து பாத்து சொன்னியா என்ன அப்புடினு எங்க நானே பிஸி
ப்ரச்சனைய வந்து நீங்க உங்க தல மேல ஏத்
அதுதா அதுதா அதுதா இல்ல இல்ல அது அதனாலதா நா வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா வந்து சொன்னே அ எங்க மாமா கிட் டயு சொன்னே எங்க மச்சாங்காரகிட்டயு சொன்னே நம்ம வந்து அந்த ஊருக்கு போக வேண்டா ஏன்னா அவனுக்கு அந்த காரணம் தெரியாதுல்ல ஏன்னா நம்ம வந்து முன்னாள் காதல் அந்த மாரி ஏதாவது சொல்லி நம்ம தலையில நம்மளே மண்ணல்லிவா முடிஞ்சு போயிடுச்சு அப்பறோ நா வந்துட்டு என்ன சொன்னே இந்த மாரி என்னோட நண்பர்கள்லா அந்த ஏரியால இருக்காங்கன்னு சொன்ன ஒரே பாவத்துக்கு இந்த பக்கமே வேண்டா அந்த ஊரே வேண்டா அவனே வேண்டா ஒன்னைய கெடுத் துருவாங்க வேண்டா ஒனக்கு எந்த இது வேணா நம்ம தனியா தன்னந்தனி தீ ஒண்ணு வேணா நீ மூணாயிரோ கிலோமீட்டர் தாண்டி என் கூடவே இருப்பியமா நீ வராத
நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக் வங்க வந்து எப்பொழுதுமே வந்து முன்காலத்திலியு சரி பின் காலத்திலியு சரி கூட இரு க்கும் போது சரி என்னைக்குமே அப்டி நெனப்பாங்க சில பேர் வந்து நம்மள வந்து தேவைக்கு ஏற்பண்ண வந்து நல்ல
இல்லப்பா இல்ல இல்ல இப்ப ஒண்ணு இல்ல இப்ப உண்மையா சொல்ற நீ சொல்றது உண்மதா நம்ம கூட இருந்தவளுகளே நார்மலாவே பேசலா இதுல ஒன்னு தப்பு கெடையாது இதுல தமிழ்லதான்ட்டு இல்ல நார்மலாவே பேசு ஒன்னு பிரச்சனை இல்ல கேஷுவலாவே பேசலா
வருகிறது ஏன்னா அது தமிழ்ல்லனு டாஸ்க் அப்டின்னு வந்து வரும்போது
புரிது புரிது புரிது நா என்னன்னா அத அ இல்லல்ல அத பத்தி பேச வேண்டா புரிஞ்சு ஏன்னா அது அத திருத் தி பணி செய்யறவங்க வந்து அத கொஞ்சோ உத்து கவனிப்பாங்க இந்த மாரி இருந்த செயற்கையா இருக்கு அப்டீன்னு அதனால நா அத சொல்லல நார்மலா ஜென்ரலா நம்ம எப்டி பேசுவோமோ அந்த மாரி அஹ் என்னன்னா இப்ப நம்ம கூட இருக்கறவங்க நீ சொன்ன மாரி சரிதா திருமணோ ஆகலைன்னா அது ஒரு மாரி சேத்திக்கிறாங்க திருமணமாயி விவாகரத்து பெற்றா அது ஒரு மாரி நெனச்சுக்குறாங்க இல்ல இப்ப திருமணம் பெற்றா அவனுக்கு குழந்தைங்களோட இருக்கு அவ பணங்காசு இல்லைன்னா அவள மதிக்கிறதே கிடையாது அப்ப நா என்ன சொல்ற அப்டின்னா அப்படிப்பட்ட நட்பு நமக்கு வேணுமா
நட்பு தேவையில்லை இந்த உலகத்துல வந்து யாரு எப்டி எந்த பக்க போனாலு பணத்துக்கு தா மதிப்பு மனிதர்களோட உணர்ச்சிகலுக்கோ இல்ல மனதர்
இல்ல அதையு மீறி இருக்கு இல்ல அதையு மீறி நல்லவங்க நல்ல உள்ளங்கள் இருந்தால் கூட இந்த உல கம் வந்து மாத்திரு இப்ப சரியா இப்ப இப்ப ந வந்து நா வந்து ந உன நா பாக்கும் போது வந்து நம்ம எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்துருப்போம்னு நெனக்கிற சரியா
ரெண்டாயிரத்தி பதினாறா அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அஹ் அதாவது நம்ம பள்ளி பருவத்திலேயே ன என்னுடைய பள்ளி பருவம் வந்து என்னுடைய பள்ளி பருவம் வந்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டுல நா பனிரெண்டாம் வகுப்பு அப்ப நம்மளோ உடைய அஹ் அதாது காலேஜீன்னு நெனைக்கற அதாவது காலேஜ் வந்து கரைட்டு இரண்டாயிரத்து பதினாறு பதிமூணு
அஹ் அதுதா சொல்ற அத அதுதா அததா அதுதா அந்த பதினாறுல நா பாக்கற இல்ல நாம பத்து வருஷோ கழிச்சு பாத்தாக்கா அதே பாண்டிங்ல எப்ப நம்ம பேசனமோ அதே ஒரு ஒரு ஒரு தயக்கம் இல்ல அந்த கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு அதுல ஒண்ணு இல்ல ஆனா இப்ப நார்மலாவே வந்து பாத்தீன்னா இவளுகல்லா என்னமோ நம்ம என்னமோ அவுங்க வீட்டு சாப்பாட்டுக்கு உக்காந்தற மாரி என்னமோ வந்து அப்பதா ரொம்ப ஓவரா இல்ல இல்ல நா பிஸியா இருக்கே நா வந்து இப்டி இருக்கே அப்டி இருக்கே இத விட ஒரு கூத்து நடந்துச்சே ஒரு நாள் நா காந்திபுரத்துல நின்னுட்டுருக்கே அஹ் இவ பிரபு இவனுங்களெல்லா வந்து நின்னுட்டுருந்தாங்க அப்ப ஏய் கோல்டு என்ன பால் பயங்கரம் இல்ல இல்ல அதாவது து என்னென்னா இதுல இல்லாதவங்க அது எதார்த்தமா ஆ அப் அ புரிது புரிது புரிது இதப் நா சொல்ற சொல்ற அ ஆ அதுதா ஆ ஆ அதுதா அப்ப அப் ப வந்து அவ வந்து சொல்லும்போது பாத்தீன்னா அவ என்ன சொல்றான்னா ஏன்னா நம்ம இதுதா நம்ம நம்மளோட முகவர்கள் நம்மளோட அழைப் புகள் இத பத்திதா வந்து பயிந்துக்க கூடாது இது ப்ரெச்சன இல்ல ஜென்ரல் தானே அப்ப அவ வந்து என்ன சொல்றா பிரபு போலிஸ் ஆயிட்டான்ல அப்ப எங்கிட்ட வந்து அவ கேக்குறா அ என்ன கோல் டி என்ன பயங்கரமா இருக்க இந்த ஒன்னு ப்ரெச்சன இல்ல நீ இவனைவே கல்யாணம் பண்ணிக்கோ ஆ இவனுக்கு வந்து ரெண்டாந்தான அதெல்லா பாத்துக்குவா நல்ல ஜம்முன்னு பாத்துக்வா அப்படின்னா அதா நா சொன்னே அவ என்னத்த பாத்துக்கறது என்னைய நா பாத்துக்கிற அளவுக்கு நா முன்னேறி இருக்கிறே ஒண்ணு ஆளே மாறி ட்ட அப்டின்னா ஆமா என்ன பண்ண முடியு அனுபவோந்தா நீ தா மிஸ் பண்ணிட்ட இப்ப பாரு இந்திராக்கெல்லா எவ்ளோ லக் அடிச்சிருச்னா நா சொன்ன லக்கடிக்கில அது நா போட்ட பிச்ச அப்டின்ன
ஆமா கரைட்டான வார்த்த நீங்க நூத்துல நூத்துல ஒரு வார்த்த வந்து சொன்னீங்க நீங்கள் வந்து ஒத்துக்கிட் னால நீங்க இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆயி ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க இல்ல நா வந்து உ வாழ்க்கே என் வாழ்க்கே நா சோ பண்ண மாரி உன்னையு நா நா இது பண்ணுவ அப்புடினு நீங்க அன்னைக்கு வந்து
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல அப்போ சொல்லும் போது அவனுக் க் என்னென்னா அதா என்னய வேண்டானு நா வீடு தேடி வந்தே என்னைய வேண்டான்டீங்கல்ல அ தா உனக்கு இப்பிடி வாழ்க்க எண்ணம் போல் வாழ்க்கைனானா அதா நா சொன்ன எண்ணம் போல் வாழ்கைய நா பாத்துக்குறே நீ கவல செய்யாத நீ போய் உம்புள்ளய பண்ணு செரி இரு இரு நா வந்து இந்திராக்கு இப்பவே ஃபோன் போட்றே அவ எடுப்பா அவ கேட்டுட்டே இருப்பா கோல்டு என்னா ஆனானு செரி போடு ஒன்னு லைன்லே வெச்சிக்கிட்டு போடு அப்புடின்ன போட்டு ஏ கோல்டு பாத்தா மீட் பண்ணங்கற
ம்
அவ என்னன் மெசேஜ் பண்றா ஃபோன கட் பண்ட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவயில்லாத வேல மறுக்கா பழய வந்து பழைய இத வந்து நீ வந்து மறம் புதுப்பிக்கிறியான் மெசேஜு வருது வேண்ணா களம்பி வரட்டுமா எனக்கு ஒன்னும் ப்ரெச்சன ன இல்ல நா வரட்டுமா என்ன போலாமா வெங்கடாபுரம் போலாமா என்ன வீட்டுக்கு வரட்டுமா அப்டின அதுக்கு ஒட்னே வந்துட்டு இல்ல இல்ல அவ வெ
த்துக்கொண்டு ஓடிவிட்டார்களா
ஆ ஆ இல்ல இல்ல அப்படியில்லா இல்ல அதெல்லா இல்ல நீ வா ஒன்னு ப்ரெச்சன இல்ல நா சொன்ன இங்க பாரு நா ப்ரெச்சன பண்ணும் மாரினா நா எப்வோ பண்ணிந்துருப் அதுக்கான ஆள் நா இல்ல செரியா நீதா அப்படி தகாத வார்த்தைகள விட்டு நீதா வந்து அள்ளிக்கிட்டியே தவிர இப்ப எனக்கொன்னும் ப்ரெ ச்சின கெடையா நா சொன்னே இப்ப நீ மெப்புக்கு வந்து நீ வாழ்ந்துகிட்டுருக்க நா அப்டியே சொன்னே அந்த எடத் துல ஊ சம்சாரோ உன்னய நல்லா பாத்துக்கிட்டா நீ என்ன நீ நீ என்னயெல்லா ஏ நெனைக்க போறன் நா கேட்டே அதுக்கு வந்து பதில் இல்ல நா வந்து சொன்ன நா வந்து உன்ன தேட்ன நீ எப்டி இருக்கன் பாக்கறக்குதா நா நீ சொன்ன நா நல்லா இல்லனா உன்ன நா நெனச்சிருப்பனா என்னவோ தெரியில சீரி எப்டி இருக்குன் நெனச்தா பேசுன செரி ஓகே ஒன்னும் ப்ரெச்சின இல்ல அப்புடின்ன இல்ல இல்ல அப்புடி எல்லா இல்ல அப்டின்ன அப்றோ ஒரு நாள் தண்ணிய போட்டுட்டு அ எல்லாம் பேஸ்னாங்க அந்த நெறைய பேரு இருப்பாங்க அந்த ஹேமா இவுங்கல்லா பேசுனாங்க பேசும்போது உண்மையாலுமே ஆ செரி என்னமோ நடந்துருச்சு விடு பரவால்ல அப்னு நாதா சொன்ன ஒரு வருத்தமு இல்ல இதுல என்ன இருக்கு அப்டின்னு ரமேஷு என்கிட்ட பேசுணுனு சொன்னாவு சொன்னே இனிமேல் என்கிட்ட எவனு பேச தேவயில்ல நா அதா சொல்லிட்டே எனக்கு இந்த நட்பு தேவயி
யாரும் பேச வேண்டாம் ம்
அப்டின்னு நா விட்டுட்டே சரி இருங்க எனக்கு ஒரு அழைப்பு வருது நா பேசிட் வரே
ஆ நீங்க பேசிட்டு வாங்க ஓகே அ இது வந்து ஓகே ம் அப்றம் நம்ம அப்பழுன்னு